ஆஹ் எப்டி இருக்கீங்க ஆ இந்த நண்பரு தா எ ஆ நானே தா எப்டி இக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஏதோ இருக்கங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேங்க ஏதோ இருக்கேன்னு சொல்லுவேனு நெனச்சீங்களா நல்லா இருக்கேங்க
ஆ சேர் செரி சாப்டங்க நீங்க
ஆ இப்பதாங்க சாப்ட்டமே இனிமேதா சாப் புட்ணு நாளைக்கி கோவில்ல பண்டிக நாளைக்கி கோவில்ல பண்டிகை
அப்புடியா
அத ஆ அது கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க இல்லையா கோவில் கட்டி பன்னண்டு வருஷத்துக்கு அப்புறோ அத ரெனவேட்ல்லா பண்ணுவாங்க இல்லையா அது
ஓ ஓகே ஓகே எந்த நேரோ
காலையில நால்ர மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல
அப்பா நால்ர மணிக்கி எந்திக்கணுமா நீங்க
ங்க அவ்ளோதா இனி ரெண்ட்ர மணிக்கு கெளம்பி போகணு
அப்போ நீ தூங்கலயா நீங்க தூங்க மாட்டிங்களா
ஆஹ இல்ல தூங்கமாட்ட அதுக்குதா நாளைக்கி கோயில்ல எல்லாருக்கு குடுக்கணு பிரசாதம்லா குடுப்பாங்கில்லையா லட்டு அதுக்குதா
அவுங்களோட சத்தம் ஆ சரியா கேக்க மாட்டேங்கிது
இப்போ நல்லா கேக்குதா உங்களுக்கு
யாரோ மூக்கு சிந்துற மாரி சத்த வருது பின்னாடிலேருந்து
ஐய்யய்யோ என்ன ரொம்ப எரச்சலா இருக்கா இல்ல
கொஞ்ச ஒரு மாரியாவே சவுண்டு வருது
இல்ல இந்த பிரச்ன காலையிலேருந்தே எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றாங்க தெரியிலயே இப்போ எப்டி இருக்கு
ஓகேதா என்னோட சத்தம் எப்படி கேக்குது ஒங்களுக்கு
எனக்குமே பின்னாடி அந்த விண்மினி பூச்சில்லா கத்தும்ல குய் குய் குய் அந்த மாரி இருக்கு
எங்கனு எடுத்து வச்சுக்க க்கிறதெல்லா எனக்கு எப்டிங்க தெரியு
எ அந்த மழை நேரத்துல அந்த பூச்சி எல்லா கத்து இல்லையா
அப்பிடியா
ஆமா ஒரு மாரி வண்டு ஈசல்லா கத்து இல்லையா அந்த மாரி
ஓஹ் செரி செரி செரிங்க ஒரு வண்டு இல் ல ஒரு ஈசலு இல்ல ஃபான் தா ஓடுது
அதே மாரிதாங்க எல்லாருக்கு அப்பிடித்தா
உங்க கிட்ட இப்ப ஏதோ கிளி சத்தோ மாரி கேக்குது
ஐயய்யோ நீங்க என்ன அதுக் கிளி சத்தம் இல்லைங்க பூனையோட சத்தங்க
பூனையா சேரியா நாலா எந்த ஒரு செல்லப் பிராணியு வளத்தது கெடையா தூ எந்த ஒரு சத்தமு கேட்டது கெடையாது ம் அதனால எனக்கு வந்து தெரியாது எது என்ன
அதா அதா பூனையோட சத்தோ இது ம் அதனால நா அது தூங்காம இருக்குனா அது வந்து இரண்டு குட்டிகள் போட்ருக்கு நா என்ன செஞ்சுட்டே ஆ கதவெல்லா சாத்தி அடச்சிட்டே ஏனா லட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேனா அதனால வந்துச்சுன்னா வாய கீய வச் ச்சிருமோ அப்டின் சொல்லிட்டு ம் வைக்காதுதா இருந்தாலு ஏனா சாமிக்கு படைக்கறது கொஞ்சோ நல்லா சுத்தமா பண்ணணு அதனால சரி சொல்லிட்டு நெய் எல்லா போட்றனால நெய் வாசக் கண்டா அலைஞ்சிட்டு வரு அதனால சேரின் சொல்லி லட்டு உருட்டினதுனால கதவ சாத்திட்டே இப்ப நா கதவ தெறந்துட்டே தெறந்தோட்ன உள்ள வருது அதோட குட்டிகள் உள்ள அறைல தூங்கிட்ருக்கு அந்த குட்டிகள் போட்டு இப்ப ஒரு மாத காலம் ஆப்போது வர்ற ஐந்தாம் தேதி வந்தா இன்னு இப்பதா நடக்க ஆரம்பிக்குது இன்னும் செரியா கண்ணு இப்பதா கண்ணு முழிச் சு இருக்கு அதால அந்த குட்டிகள தேடி வந்துட்டு கத்திட்டு கெடக்கு
லட்டு எத்தன லட்டு பண்றீங்க
ஆ லட்டு வந்து மூணாயரத்து ஐநூறு லட்டு பண்ணணு
நீங்க உங்க பங்கு
ஆ இல்ல எங்க வீ்ட்ல தா மூணாயிரத்தி ஐநூறு லட்டு பண்ணணு
ஏங்க மூவாயிரத்து ஐநூறு லட்டு பண்றதுக்கு ஒரு மாசம் மேல ஆவுங்க எங்க டைம் நேரோ
இல்ல இல்ல நீங்க நெனைக்கிற மாதிரி பெரிய லட்டெல்லா கெடையாது
ஆ
சின் சின்ன சின்ன லட்டுதா காலைலேர்ந்து அதே வேல காலைலேருந்து அதே வேல தா ஒரு ஆள் வந்து பூந்தி போடுவாங்க ஒரு ஆள் இது அந்த தட்ல எல்லா நெய்யெல்லா தடவி வைப்பாங்க ஒரு ஆள் உருண்ட பிடிப்பாங்க ஒரு ஆள் பேக் பண்ணுவாங்க ஒரு ஆள் அந்த முந்திரி திராட்சய வறுத்து கொட்டுவாங்க
ஆ நீங்க என்ன பண்ட்டுருக்கீங்க
நா காலைல பூந்தி போட்டே ஒரு ரெண்டு மண்ணேரோ அப்ற வந்து பேக்கிங் பண்ணுனே ஆ அந்த பேக்கிங்ல ஆ சொல்லுவாங்க இல்லயா அந்த மாங்கல்ய கயிறு எல்லா வைப்பாங்கல்ல அது ஒரு வளையல் ஒண்ணு ஒரு லட்டு ஒண்ணு ஆ சொல்வாங்க இல்ல பாக்கெட்டு சாமி படம் போட்டுது அந்த கும்பாபிஷேகம் போட்டு எல்லா பாக் பண்ணி வச்சிருவோ அப்ற இப்ப சாய்ங்காலத்துல பாத்தீங்கனா மல்லிகப்பூ எல்லா மார்க்கெட்லருந்து வாங்கிட்டு வந்து அந்த மல்லி பூ மாலைய வந்து இவ்ளோ நேரொ கட்டு கட்டுன்னு கட்டி கை வலிக்குது
ஓ சரி ச சரி
ஆ ஏனா வரவங்களுக்கு எல்லாருக்கு பூ குடுக்கணு இந்த கோயில் வந்து அறநிலத்துற கோயில் கெடையாது சோ எங்க ஊர்ல இருக்குற கோயிலு அப்டிங்கறப்போ வீட்ல இருக்கவங்கதா எல்லாருமே இந்த ஊர் தலைவர்கள்லா சொல்லுவாங்க இல்லயா கிராமம் தா அனால ஒவ்வொரு வீட்லருந்து இப்ப ஆ நாளைக்கு வந்து பாத்திங்னா இப்ப இன்னைக்கு இனிப்பு வழங்குறது எங்களோட ஸ்பான்சர் நாளைக்கு வந்து சாதம் யாரோ ஒருத்தர் வழங்குவாங்க இனி நாளைலந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா தினமந்தோறும் கோயில் அன்னதானங்கள் வழங்கப்படும் அந்த மரி நறய பேர் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க பண்ணுவாங்க இது பெரு வாரம் கிராமப்புறத்து ல இருக்க கூடிய கோயிலுங்கிறதுனால பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒன்னு ஸ்பான்சஸ் வராது சோ நம்ம தா குடுக்கணு அதனால இருக்கற மக்கள்கள் எல்லாரு பகிர்ந்து பண்றது
சேரி சேரி சேரி இது நாளைக்கு ஒரு நாள் தானா இல்ல னா ரெண்டு மூணு நாள் நடக்குமா இந்த விஷேஷ
இல்ல இ இந்த விசேஷம் வந்து நாளைக்கு வந் து கும்பாபிஷேகம் பண்ணிருவாங்க நாளானைக்கு வந்து பாத்தீங்னா அதாவது ஞாயிற்றுக்கெழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னனா அந்த என்ன சொல்றது அந்த மறு பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பண்ணுவாங்க அப்ற இந்த நாற்பத்தெட்டு நாளும் பாத்தீங்னா மதியான நேரம் வந்து அன்னதானம் வந்து வழங்கப்படும் நைட்டு ஃபுல்லா வந்து கோயில்ல விளக்கு வந்து அணையவே கூடாது இப்போ அந்த விளக்குல டெய்லி எண்ணெ ஊத்தி அந்த மரி எரிஞ்சுக்கிட்டேருக்கணு அதுதா வந்து அந்த சொல்லுவங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் அணையாம இருந்தா அந்த ஊரே வந்து செலிச்சுருக்கு அப்டிங்கற ஒரு ஐதீகம் அவ்ளோ தா ஏனா ஒவ்வொருயு ஒவ்வொருக்கு அந்த மாரி ஆ அது இல்லாம பாத்தீங்னா இதுவே நாளைக்குலா வந்து பாத்தீங்னா எங்களுக்கு அது இல்லாம மே ஒண்ணு வேற நாளைக்கும் வேற லீவு வேறயா அப்டின்கரப்போ கூட்டம் வந்து அதிக அது
நீங்க வந்து ஒரு ரூமுக் கு வெளியே போயிட்டு உள்ள வந்துகிட்டு பேசின மாதிரி உங்க சத்தம் இருக்கு
இல்ல இல்ல இல்ல நான் இங்கேதான் இருக்கிறேன் தெரியல
அஹ் நீங்க இங்கதான் இருக்கீங்க உங்க வாய் பக்கத்துல அந்த மைக் இல்ல நனெக்கிறேன் உங்க மைக் வந்து அங்கேயும் எங்கயும் போயிட்டு வருது நினைக்கிறேன்
ம்
செரிங்க செரிங்க நீங்க பேசறது வந்து ரோபோட் மாதிரி விட்டு விட்டு விட்டு விட்டு கேக்குது
ஐய்யயோ நீ ஐயோ நீங்க வந்து உண்மை விளம் பியா இருக்கீங்க இப்ப சொல்லுங்க இப்ப கேக்குதா
ஓகே நீங்க நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதான்
சொன்னதெல்லாம் பண்ணலங்க காலு கடிய பூனைக்குட்டி வந் து அந்த குட்டி பூனைய தூக்கிட்டு வந்து போட்டு இருந்துச்சு செரின்னு சொன்னா அது காலுக்கு கடியையிலயே க சுத்திக்கிட்டு இருக்கு அதை தள்ளி விடணும் அதனால கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கு வச்சுட்டு வந்தேன் சாதம் வச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள நீங்க இப்டி சொல்றீங்க ஆனா கேக்கும் உங்களுக்கு நான் போட்டிருக்க மைக்ல கேட்கும் அப்படின்னு நினைச்சிதான் பேசினேன் கேக்கலங்கிறீங்க அப்புறம் நீங்க என்ன நாளைக்கு உழைப்பாளர் தினம் ஹாப்பி லேபர்ஸ் டே
அ நம்மளுக்கு எல்லா நாளும் லேபர்ஸ் டே தாங்க சரியா வேலை நடக்குது அஹ் செஞ்சடுறாங்க நம்மால நம்மலாம் லேபர் வராது நம்மளாம் லேபர் கிடையாதுங்க நம்மலாம் வந்து ஒர்க்கிங் ப்ரொபஷன் ப்ரொபஷனல் ஆமா
தொழிலார்கள் தினமா அது அப்ப எதுக்கு லேபர் டேன்னு சொல்றாங்க
எல்லாம் ஒண்ணுதாங்க உழைப்பாளர்தினம் தொழிலாளர்தினம் எல்லாம் ஒண்ணுதான்
அப்படியா நீங்க உங்களுக்கு என்ன உங்க கம்பெனில ஏதாச்சும் கொடுக்குறாங்களா உங்களுக்கு
எங்க கம்பெனில வந்து நாளைக்கு விடுப்பு தருவாங்க நான் தான் அந்த கம்பெனில இல்ல இருந்தாலும் இன்னும் வந்து முடிக்கல சோ அந்த என்னோட இதெல்லாம் வரவு செலவுகள் எல்லாம் இன்னும் வந்து க்ளோஸ் செய்யல இல்லையா அதெல்ல உழைப்பாளர் தினத்தணிக்கு வந்து அஞ்சு மணி நேரம் மட் டு லாகிங் யாராவது பண்ணி வேலை பாத்தாங்கன்னா ஒரு அந்த சம்பள ஊதியத்துல வந்து ஒரு அரநாள் ஊதியம் வந்து தருவாங்க
அத வச்சு நாக்கு கூட வழிக்க முடியாதுங்க
இல்ல அப்படி இல்ல நீங்க நினைக்கிற மாரி இல்ல அ வெளிநாட்டு ஊதியத்துல ஒரு நாள் சம்பளம்ங்கிறது வந்து அதிக அளவு நம்ம இந்தியா மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாரி கணக்கு வரும்
அப்போ நல்ல சாப்பிட்டுட்டு நல்லா படத்தை பாத்து நல்ல ஒருடிரெஸ் வாங்கிட்டு
ட்ரெ ஆமா ட்ரெஸ் எல்லாம் எ எதுவும் வாங்கலைங்க வாங்கினதே நிறைய கடக்கு போடாம இருக்கு அதனால அப்டியே இருக்கு நகைகள் தான் வாங்கணும் இனிமேல் துணிகள் வாங்க வேண்டியதுல்ல நகைகள் தான் பர்ச்சேஸ் செய்யணும்
ம்ம்ம் பண்ணுங்க பண்ணுங்க
ம் என்ன செய்றது பெண் பிள்ளைகள் நாளைய நகைகள்னால ஒரு ஈடுபாடு வந்துடுது இல்லையா
பெண் பிள்ளைகளா நீங்க நீங்க வந்து ஒரு பெண்ண என்ன சொல்றது ஒரு இல்லை இல்லை நீங்க வந்து நீங்க வந்து ஆமா
ஆமா பெண் பிள்ளை தாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் தாங்க
ம் சைரிங்க நீங்க எவ்வளோ வருஷமா பிள்ளையாவே இருக்கு இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வரப்போது மிஸ் நீங்க என்ன பிள்ளை பிள்ளைன்னு சரி ஓடி
எத்தன வருஷமா இருந்தா என்ன ஆ பெத்தவங்களுக்கு என்னைக்குமே கொழந்தைக தானே சொல்லுங்க
ம் சேரிங்க சேரிங்க நீங்க சொன்னா கரைட்டாதாருக்கு ம்
ம் பாதி தூக்கத்துல இருக்கீங்க போய் தூங்குங்க நண்பரே செரி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பேஸ்லாம் நன்றி
நன்றி இனிய இரவு வணக்கம்
இனி ஏற வேண